ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
சேரி சேரி கேக்குது
கேக்குதா
கேக்குது டி உனக்கு கேக்குதா
ஆ ஆ கேக்குது
சேரி சேரி ஆ
என்ன பண்ற
தலைக்கு குளிச்சுட்டு வந்து உக்காந்துட்டு தலைய காய வச்சு
இன்னுமாத்துக்கு மேலதா குளிக்க போவியா
நீம் காலேல சோம்பேரியா இருக்கு படுத்தே கெடப்ப ரெண் நாள் ஆச்சு குளிச்சு சேரி இதுக்கு மேல குளிக்காம இருந்தா ச ராது சொல்லி குளிச்சிட ரெண் நாள் ஆச்சு குளிச்சு
ரெண்
ரெண்டு நாளா குளிக்கலடி வீட்ல இருக்கும் போதெல்லா யாராச்சு குளிப்பாங்களா
ம்
மடியா இருக்கும் ம் ட்ரெஸ்ஸ மட்டும் மாத்திப்ப ஆனா
நானு இங்க அப்டிதா கடுப்பாயிருச்சுன்னா ரெண்டு மணியா இருந்தாலு போய் குளிச்சிடுவ
ஆமா இப்பதா தொவச்செல்லா முடிச்சனா ட்ரெஸ் எல்லா சேரி குளிச்சர்லா சொல்லி குளிச்சிட்ட ம்
ம் நீங்க என்ன பண்றீங்க
அது என்ன இது இருக்குல கருவேப்பில
ஆமா
இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இது சாப்ட்டா நல்லது சொன்னாங்க
இன்னு உனக்கு சரியாகலையா
ஐய
போய் பாக்க வேண்டிதான
எவ்வளோ டைம் டி போய் பாக்குறது போ போய் பாத்து பாத்து ரெண்டாயிரோ ரெண்டாயிரோ குடுத்துட்டு வரக்கு அல்லா வீட்லயே இருந்தர்லா
வேறதோ வேற ஹாஸ்
வே ஆ வேற வேற ஹாஸ்பி ட்டல் தா மெடிசன் சாப்ட்டா கரெக் டாகுது அதுக்கப்புறோ மறுபடியு பழைய கூடி கதவ தொறன் மாரி ஆயி
அதனால பக்கத்துல ஒரு அக்கா சொன்னாங்களா அவுங்களுக்கு இது இது பண்ணி பாத்தப்போ கரெக்ட் ஆயிடுச்சாமா இப்ப செரியா நம்மளு ட்ரை பண்ணி பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
ம் ம் எவ்ளோ வருஷமா இல்ல
ஆயிடுச்சுடி அது என்ன ரெண்டு ரெண்டு மாச ரெண்டு மாச தள்ளிதா
ஓ
அதுவே பயமா இருக்கு கரெக்டா ரெண்டு மாச அவ்ளோதா அதுக்கு தாயில்ல அந்த ரெண்டு மாசமு ஏன் அப்டின்னு நா இருக்கே
ம் எனக்கு ஸ்டார்டிங் அப்டிதா இருந்துச்சு இப்ப எல்லா கரெக்ட்டா வருது
ஃபர்சானாக்கு கரெக்ட் ஆயிடுச்சு
ம் ஏ அவளுக்கெல்லா எப்பவுமே கரெக்
இல்லடி அவ்ளுக் கு என்ன மாறிதா என்ன விட அவளுக்கு மூணு மாசோ அந்த மாறி இருந்தது
அ
இப்ப அவளுக்கு கரெக்ட் ஆயிடிச்சில்ல
ம் அப்புறம் காலேஜ் இன்னைக்கு எப்டி போச்சு
அதா என்ன நாளைக்கு கண்டிப்பா வரணுமாம்மா வல்லன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்களாம்மா அந்த இத்து போன காலேஜூக்கு
ஐய்யோ சிவியர் ஆக்ஷனா
ஆமா சிவியர் ஆக்ஷன்
ஒ ஓ
மண்டே வந்துட்டு அ சீயர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லா வராங்கல்ல
ஆமா
அனால எதோ இனாக்ரேஷன் பண்ணும் போது எதோ ஹெல்ப் பண்ணணுமா அதனால நாளைக்கு எல்லாரு கண்டிப்பா வரணுமாமா ஏதேதோ சொல்லிட்டு இருந்தாங் ம்
ம் ம் அப்றோ சாப்டுச்சா
இல்லடி இனிமேல்தா
சேரி சேரி
நீங்க
நால்லா டைம் ஆகும்
சாப்ட்டாச்சா
இல்ல இனிமேல்தா பத்து மணி ஆயிடும்
ம் என்ன டின்னர்
தெரியல அம்மாவுக்கு தா தெரியு என்ன செய்வாங்களோ தோசையாதா இருக்கு
தோச தா
நீங்க எப்பவுமே நல்லா கேட்டு மூண்நேரமு தோச குடுத்தா தா சாப்டுவோ எவ வந்தாலு செரி பண்ணு
ம்
பறாம் காலேஜ் போற ட்ரெஸ் எல்லா வாங்னியா
வாங்குனனு டி
வாங்குனியா
ஆமா
சேரி சேரி இனி அதுதா பெரியவே பிரெச்சன எனக்கு
என்னது
டிரெஸ்சு தா
ஒனக்கா
ஆமா
ஒனக்கா யே உங்களுக்கு என்னப்பா அம்பதாயிரோ ஐய்யாயிர ரூபாய்கு டிரெஸ் எடுப்பீங்க
அ ஆ அதுதா ஃபஸ்ட்டு இயர்ல காசு வாங்கி தண்ட செலவு பண்ண ஐஃபோன் இருக்குறனால தான ட்ரெஸ் வாங்குற காசு இல்ல ஐஃபோன் இருக்கு ஆனா ட்ரெஸ் இல்ல
க் ஏய்
பரவால வாங்கிலா கொஞ்ச கொஞ்சமா
ம்
பாத்துக்கலா ம் அப்றோ
சொல்லு
சட்டி உரிட்டிட்டே இரு
இரு ஒரு நிமிஷ்
அது கிண்டிட்டு ருக்கியா
இரு இரு ஒரு நிமிஷோ இரு மிக்சி ஓடு இப்போ
மிக்ஸியா அய்யோ தேக் மார்க் ஓ ம் அது இன்னுமா வரலை
என்னாச்சு அங்க ஷார்ட் டிவி இருக்குல அந்த ஷார்ட் டிவில எங்க அப் ஆ அதா அந்த லிங்க்டுயே அப்பு
ஆ ஆ
அது வந்து எங்க அப்போம் ஓப்பன் பண்ணியிருப்பார் போல ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு மந்த்துக்கு ஒர்வா பேமெண்ட் கட்டி ஃப்ரீயா பாப்போல அப்டி ஓபன் பண்ணிர் பார் போல
ஆ
அது வந்துட்டு அந்த ஒ ஒரு மந்த்தோட இது முடிஞ்ச்சுல்ல அதனால தா அடுத் அதுல ஆல்ரெடி ஆட்டோ பேமெண்ட் எதோ ஆன்ல இருந்திருக்கு அது அப்பாக்கு தெரியாது ஆஹ் இந்த மாசோ அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்பாக்கே தெரியாம எவ்வளோ ஆறநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூவா
அப்பா
ஆ எத்த இந்த மாசோ ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இருவது இருவத்தி ரெண்டு இருவத்தி மூணு இந்த மூணு ட்ரை பண்ணிட்டு இருந்துருக்காங்க
அ
டாகல ட்டா இன்னைக்கா கா மதியானோ எடுத்துட்டாங்க
ஐய்யய்யோ அறுநூத்தம்பது ரூவா
ஆ ஏழுநூறுவா
ஆத்தி அது எதுக்கு அந்த ஆப்பல்லா
எங் எங்க அப்பா வந்துட்டு ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் வருல்ல
ஆமா
அதுல பாத்து டவுன்லோட் பண்ணிருக்காரு செரி ஒரு ரூவா தானே கேக்குது சொல்லி நாங்க ஒருவா பேப் பண்ணிருக்காரு அதுக்கப்புறோ பாத்தா அதுல ஆட்டோ பேமெண்ட் ஆன்ல இருந்திருக்கு அதா அதுவே அமௌண்ட் போயிருக்கு
ம் போச்சா ஏழுநூறுவா
இது காலையிலானா சுடுதண்ணில கலக்கி குடிக்கணமா
டெய்லியுமா
ஆ
ஓ
முடிச்சா வேற எதோ சொன்னாங்களே என்னவோ சொன்னா தெரில மறந்துட்டே
ம் என்ன கருவேப்புல அப்பற
வெறு கருவேப் கருவேப்பல பின்ன ன லைட்டா இஞ்சி இஞ்சி வேற இது இருக்குலடி அதென்ன வெயிட் லாஸ்க்கு போடுவாங்கள்ல ஐயோ அது பேரு என்னடி ஓ ஒரு மாரி பொடி பொடியா இரு சியா இல்லடி பொடி பொடியா இருக்குல்ல சோ‌ரி அது ஜீரகோ இல்லடி
ஜீரகம்
ட்ட
கருஞ்சீரகம்
பருப்பு மாறி குட்டி குட்டி குட்டி குட்டியா அது பொரியல் வெச்சு சாப்பிடுவாங்க
பருப்பு மாறியா
ஆ காஃபி கலர்ல இருக்குல்ல நல்லா டார்க் ப்ரௌனா சோ மத்யான மறந்துட்டேன்டி
வெந்தயம்மா
வெந்தய இல்ல
ஆ
மறந்துட்டே
காபி கலர்ல வேற என்ன இருக்கு
சோ மறந்துட்டேன்டி ஞாபக வந்தா சொல்றே இல்ல சர்ச் பண்ணி அனுப்புறே
ம் ஆ பாட்டுலா பயங்கரமா இருக்கு
என் தங்கச்சிதா